ஹலோ
என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க
கொஞ்ச வேலை பாத்துட்டு்ருக்கேங்க நீங்க என்ன பண்றீங்க
நானு கொஞ்ச வேலங்க காலைல இருந்து பாத்தீங்னா அ சமையல் வேல அப்றம் வீட் ட்டு வேல அப்டே போயிட்டு இருக்குங்க இன்னைக்கு வந்து பாத்து பத்தீங்னா நாங்க வந்து வட செஞ்சங்க ரொம்பவே சூப்பரா வந்துச்சு வட ஆ எப்டி செஞ்சேன்னா இந்த உளுந்த பருப் ப்ப இருக்கலங்க அந்த வடை தாங்க செஞ்ச வெங்காயம் போட்டு அதுக்கப்ரோ வேர்க்கடல ஐயோ வேர்க கடல்லன்ட்ட பாருங்க வேர்க கடல்ல இல்லங்க அ வெங்காயோ பச்ச மொளகா அப்பரோ வந்து கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லா போட்டு ஆ கொஞ்சொ அரிசி மாவு போட்டுக்கீங்கனா வட வந்து சூப்பரா வருங்க நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க உங்ளுக்கு என்ன வட ரொம்ப புடிக்கு
ம் வட வந்து சின்ன வயசுல இருந்து பிடிக்குங்க இப்ப அதிகமா சாப்ட்றது இல்லேங்க
ம் அப்டிங்களா செரி செரிங்க
சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பருப்புவட ரொம்ப பிடிக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா வட சாப்ட்டா ஒரு நமக்கு நெஞ்சு கரிக்க ஆரம் ச்சுறதுங்களா அதனால அதிகமா சாப்டுறது இல்ல விட்டுட்டேங்க
நீங்க எப்பவுமே என்ன பண்ணுங்க வடையோ எது சா அப்ரீங்களா தினமு வந்து ஒரு ஜீரக தன்னி மாரி குடிங்க உங்ளுக்கு ஜீர்ண அ கோளாறு இருக்குன்னா ஏன்னா எனக்குமே அந்த மாரி பிரச்சனல்லா இருந்துச்சுங்க இப்ப கொஞ்சொ கொஞ்சமா நா ஜீரக தண்ணி அப்ரோ மோரு இந்த மாரி விஷயங்கள் எல்லா எடுத்துக்கும் போது ஆ நல்லா இருக்கு அதுக்காக தாங்க நான் சொன்னே
சேரி சேரிங்க நா அது கூட அடுத்த டைம்ல இருந்து எடுத்துக்கறேங்க இன்னைக்கு என்னங்க ஸ்பெஷலு கீ வடையல்லா சுட்டுருக்கீங்க
ஆ இன்னைக்கு எங்களுக்கு திருமண நாளுங்க அதனால சும்மா வட சுட்டேங்க எனக்கு கொஞ்சொ உடம்பு டயர்டாவே இருக்கு நேத்துல இருந்தே நெறைய வேல செஞ்சுட்டு சோ அதனால வந்து பெருசா எது செய்ய முடியலுங்க நான்வெஜ் நான்வெஜ்லா ஆல்ரெடி இப்பதா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாப்ட்டுமா திருமியு சாப்பட வேண்டா சரி ஈவினிங் மேல இருந்தா ஸ்நாக்ஸ் வேணா வெளிய போய் வாங்கி சாப் க்கலா அதனால வீட்ல சிம்பிளாவே செஞ்சுக்கலானு எங்க கணவர் சொன்னாங்க சோ அதனால நா பெருசா எது செய்யலுங்க வட மட்டுந்தாங்க செஞ்சே
பரவாயில்லைங்க நல்லா வந்துச்சுங்களா
ஆ நல்லா வந்துச்சுங்க
மாவெல்லா எப்டிங்க கடையில வாங்கிக்வீங்களா எப்டிங்க
ந வந்து அரிசி மாவு வந்து வீட்லயே அரைச்சுப்போ ஆம் அரிசி மாவு போட்டு அரைச்சி ம் இதுவெல்லா செய்வோங்க நாங்க ம் இடியாப்போலா செய்வோ அப்ரோ தோச மாவுமே வீட்லேயே அரைச்சிப்போ அப்புரோ வடைக்குமே மாவு வீடலேயேதாங்க அரைச்சுப்போ ரெண்டு பேரு தானங்க இப்ப நெறைய பேர் இருந்தா ஆ இப்ப நம்ம கடையில உளுந்தம்பருப்பு குடுத்து அரைச்சிட்டு வரலா எதுனா பங்க்ஷன் டைம்ல அந்த மாரில்லா இல்லைங்க சோ நப்போ பொதுவாவே எல்லாமே வீட்லயே செஞ்சுப்போங்க கடைக்கு போறமாய் இருக்காதுங்க எதுமே
ஆமா ஆமாங்க ஏன்னா கடையிலயு இப்ப நம்ம நம்பி எதுவு அதிகமா வாங்க முடியறது இல்லைங்க முன்னாடி மாரில்லா அதனால ரொம்பவே பயமா இருக்கு ஒரு சில விஷயங்கள்லா வாங்கறதுக்கு சோ முடிஞ்சளவுக்கு எது எத வீட்ல குக் குக் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவு குக் பண்ணிக்கிறது நல்லதுதாங்க
நல்லத்தாங்க சரியா சொன்னீங்க ஏன்னா இப்ப நம்ம மாவுலா வந்து நம்ம கைப்படவே கலப்போங்க ஆனா வந்து கடையில குடுக்குறது கடையில குடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மாவு நல்லாவே இருக்க மாட்டேக்குங்க ஒழுங்காவு அரைக்க மாட்டேக்காங்க ஒரு கிளன்னினஸா பண்ண மாட்டர்கங்க அது மட்டு எப்பவுமே ஒரு கொறையாவே இருக்குங்களா அதனால நா வந்து மாவெல்லா வந்து வீட்லயே அரைச்சுக்குனுங்க ஒரு கடையில பாத்தா அந்தளவு கிரீம் பண்ணாம ஏதோ கருப்பு கருப்பா அழுக்கு இருக்குங்க அந்த அழுக்குலயே அவுங்க வந்து சமைச்சிட்டு இருக்காங்கங்க மிக்சி அரைச்சிட்டு இருக்காங்கங்க அதனால எனக்கு வந்து பெர்சா கடையில குடுத்து அரைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலங்க
பரவாயில்லிங்க அதிகமா நாங்களும் இப்ப அப்டித்தாங்க எதோ ஒரு தடவ அந்த மாரிதா எங்களுக்கு ஒரு சம்பவொ நடந்துது அது வந்து நாங்களுமே அதிகமா வெளிய குடுக்குறது அவாய்ட் பண்ணிக்கணுன் நெனக்கிறேங்க
ஆமா ஆமாங்க அப்புறோ நீங்க இன்னைக்கு ஈவினிங் எங்கனா வெளிய போறீங்களா
இன்னைக்கு ஈவினிங் எங்கயாது வெளிய போற மாரி எதுவு பிளான் இல்லைங்க இனிமேல் தா வீட்டுக்கு போனாதா தெரியு அவங்க கண்டிப்பா எதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா ஃப்ரைடே ஆகிடுச்சிங்ளா அதனால இன்னைக்கு எங்காயது வெளிய போற மாரி தா இருக்குங்க ஏன்னா வீட்டுக் போனாதா தெரியு அதனால
ஆமாங்க வாரோ எப்ப தொடங்குது முடியுதுனே தெரியலங்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே வந்ததுங்க நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து வந்தாலே கொஞ்சொ சந்தோஷமா இருக்குங்க நம்ம ரிலாக்ஸா அடுத்த நாள் பொறுமயா எழுந்துக்கலா ஹரி பரியா எழுந்துக்க தேவல்ல ஸ்லோவா சமைச்சுக்கலா இருக்கறத சாப்ட்டுக்கலா அப்டின்ற மாய் ஸ்லோவா எந்த ஒரு டென்ஷனு இல்லாம போவோங்க
ஆமாமாங்க முக்கியமா பசங்களுக்கு அதுக்கப்புற நால்லருந்து லீவு அப்டிங்குறத நெனைக் கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஏன்னா நம்ம அடுத்த நாள் வந்து ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு கெளப்பணு அப்டிங்கற ஒரு இன்ட்ரஸ்
அது மட்டுந்தாங்க மகிழ்ச்சி ஆனா அவ வீட்ல உக்காந்து நம்ம சமாளிக்க முடியாதுங்க அது ரொம்பவே சோகமான விஷயந்தாங்க
கரெக்டா சொன்னீங்க அப்புற என்னங்க சனி நாயிறுல என்ன பிளானுங்க
சனி நாயிறு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க நந்தி ஹில்ஸ்க்கு போலான்னு இருக்கோங்க இங்க பக்கத்துல இருக்கு சோ பைக்லே போய்ட்டு வர்லா அப்டின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் ஆ வேற ஒரு பிளானுமே இருக் இருக்குங்க மடிக்கேரி அப்புறொ மைசூரு இந்த மூனு பிளானுமே இருக்கு சோ நாங்க இன்னும் டிசைட் பண்ல எதுக்கு போலான் சொல்லிட்டு ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச மடிக்கேடி சைடு வந்து மேரேஜ் ஆன புதுசுல போயிருக்கோமா சரி அதே எடத்துக்கு போனுமா அப்டின்ற மாரி யோசித்துட்ருக்கோ உம் மைசூருக்குமே போயிருக்கோ ஆ சேரி நந்தி ஹூல்ஸே போலா அப்டின் பேசிட் இருக்கோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா மடிக்கேரியு ப்ரண்டு போய்ட் வந்துர்தா அங்க பாத்தீங்கன்னா அங்க ரொம்பநே நல்லா இருக்குன்றமாய் அவ வந்து சொல்லி நா கேள்விப்பட்டேனா சோ அதனால வந்து எனக்கு என்னன்னா உ இதுக்கே போயிக்கலா அப்டின்றாங்களே அப்டின்ற மாரி பேசிட்டு இருக்கோங்க
சேரி சரிங்க இது உங்களுக்கு பக்கங்களா மடிக்கேரி அதெல்லா பக்கங்களா
ஆமாங்க மடிக்கேரி வந்து கொஞ்ச த்ரீ ஹர்ஸ் ஆகு ஆ மாறி மாறி போகதுக்கு ஹில் ஸ்டேஷன்ஸக்கு ஆனா வந்து எனக்கு கொஞ்ச நந்தி ஹில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச வந்து கிட்டதாங்க ஒரு டூ ஹர்ஸ் தா ஆகு நந்தி ஹீல்ஸ் ஆனா அங்க எப்டி இருக் க்கு நல்லா இருக்கா என்னன் தெரியலங்க கேக்கணும் விசாரிக்கணும் கொஞ்ச நல்லா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா போலாம் அப்டின்ட்டு
பரவாயில்லைங்க எங்க போனாலு முன்னாடியே ரூம் எல்லா புக் பண்ணிட்டு போங்க ஏன்னா ஒரு சில இடங்கள்ல போம்போது உங்களுக் க்குது அது எல்லாமே கரெக்டா அந்த டேட்ல போனீங்கன்னா எல்லா ஆக்குபைடா இருக்கும்ன்னு சொல்லிருவாங்க அதனால ப்ரீ புக்கடா போறது கொஞ்ச பெட்டருங்க மெயினா அப்டி பண்ணுங்க
செரி செரிங்க ஆமாங்க எதுவ வந்தாலு இந்த வீக்என்டு பிளான் பண்ணாலு ப்ராப்ளம் தாங்க ஏன்னா எல்லா க்ரௌடும்மே வீக்எண்ட் ஆனா எங்கன்னா போறோன்னு கிளம்பிடுறாங்களா சோ அதனாலே இப்ப அதனாலே வந்து கொஞ்ச ப்ராப்ளம் ஆகுதுங்க
ஆமாங்க அதே தாங்க ம் அப்றோ என்னங்க இன்னைக் ஸ்கூல்குலா அனுப்ச்சுட்டீங்ளா பசங்கள
ஆங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்னா ஸ்கூலுக்கு வந்து தம்பி வந்து போகலங்க ஏன்னா வந்து அவனுக் கொஞ் ஃபீவரா இருக்குன்னு அனுப்பல நைட்ல இருந்தே கொஞ்சோ உடம்பு வந்து சூடா இருந்துச்சுங்க அதனால வந்து சேரி அனுப்ப வேண்டா அப்டின்டு ஸ்கூல்க்கு போய் ரொம்ப செரமப்படுவானோ என்னமோ நா அனுப்பாம இருந்த இது வீட்லயே இருந்துட்டு நம் செரிய ஆயிருச்சுங்க காலைல ஓரளவு உடம்பு சூடு வந்து கொஞ்சோ தலையில எண்ண வச்சு கொஞ்சோ அ யூரின்லா போயிட்டு வந்தோன நார்மல் ஆயிட்டா இப்ப பாத்தா வீட்டுல ஒக்காந்து சேட்ட பண்ணிட்ருக்காங்க
அது அதாங்க இங்க ஸ்கூல்லேயே வந்து அனுப்ப வேணா அப்டிங்கற மாரி ஏதோ சொல்லுவாங்க இங்கெல்லா வந்து கொஞ்சோ ஃபீவர்ருந்தாவே அனுப்பாதீங்க அப்டிங்கிற மாரி சொல்றாங்க
அப்டிதாங்க கொஞ்சம் ஃபீவரா இருந்தா தயவ்செங் அனுப்பாதிங்க இப்பே எனக்கென் என்ன டவுட்னா இவ நல்லாதாங்க இருந்தா அங்க ஸ்கூல்ல யாருக்கோ ஃபீவரிஷா இருந்திருக்கு போலர்க்கு அது இவனுக்கு ஸ்பரெட் ஆயிடு இன்னோனு வந்து லீவ்ல வீட்ல இருப்போ அந்த அளவுக்கு சளி புடிக்காதுங்க கூலுக்கு போனா போதுங்க எப்டியாவது ஒரு கொழந்தைக்கு வந்துஸ்னா எப்டியாவது ஸ்பரட் ஆயிடுதுங்களா அனால மாறி மாறி மூக்ல ஒழுகிட்டேருக்கு நானு நோட் பண்ணிட்டே இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறதுலேர்ந்து லைட்டா மூக் க்ல ஒழுக ஸ்டாட் ஆயிடுச்சுங்க
நம்மங் ஸ்கூலுக்கு போனாவே அது எல்லா போய் விளையாட கொள்ள இருக்காங்களா ஒருத்தருக்கு இருந்தாலுமே அது ரெண் நாள் கழிச்ச இல் ஒரு நாள் கழிச்சோ தா தெரிய வருதுங்க என் பையனுக்குமே அந்த மாரி தா அதனாலே நெறைய நாள் நாங்க வந்து இந்த குழு கொஞ்சோ க்ளைமேட் நல்லா இருந்துச்சுச்சனா ப்ரசன இல்லேங்க கொஞ்சோ கிளைமேட்லா மாறும்போது பாத்தீங்னா இந்த இன் மாரி நடக்கு அதனால அந்த நேரத்துல கொஞ்சோ சேஃபாருக்கிறது நல்லதுங்க
ஆமா ஆமாங்க
ம் சாப்பாடுல்லா செஞ்சாசுங்ளா
இல்லேங்க இன்னிகி வந்து கொஞ்சோ சமையல் லேட்டா தா பண்ணிட்ருக்கே ம் இப்பதா டீ போடணு போட்டுட்டு தாங்க சமைக்கணு
பரவாயில்லைங்க ஆ அன்னைக்கிங்க நீங்க ஏதா ஒர்க் ஏதா பாத்துட்ருக்கீங்களா ஒர்க் போற மாரி
ஆமாங்க இங்க ஒரு புதுசா ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்காங்க செர் அங்க வந்து கேக்லா அப்டின் சொல்லிட்டு இங்க கொஞ்சோ ட்ராவல் பண்ற மாரி இருக்குங்ளா சோ போனோன நம்ம லீவ் போட முடியாது சோ அனால நம்ம ட்ராவல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறோ ஸ்கூல்ல போய் அ டீச்சரா ஓர்க் பண்ணலாமான் சொல்லிட்டு பாத்துட்ருக்கேங்க ஆல்ரெடி எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டூ இயர்ஸு ஆ சோ அதனால வந்து அது கொஞ்சோ கேப்பாயிடுச்சுங்க கொழந்த பொறந்தரவே வந்து பாத்தீங்னா பெருசா ஸ்கூல் பக் க்கமே போல ஆனால வந்து இப்ப அவே ஓரளவு ஸ்கூலுக் போறா ஓரளவு பேசி புரிஞ்சிக்கிற வயசு வருது சேரி இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்லா அப்டின் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கே ஆ மேற்கொண்டு போய் விசாரிக்கணுங்க ஃபோன்ப ஃபோன் நம்பர் மட்டு அன்னைக்கி கடைக்கி போம்போது பாத்த பேனர் மேரி வச்சிருந்தாங்க நம்புரு எடுத்துன் வந்டோ ஆனா இன்னு ப ஃபோன் பண்ணி விசாரிக்கில செரி விசாரிக்லா நியூ ஸ்கூல்தா அனால சேத்துக்க வாய்ப் வாய்ப்பு இருக்குன் தா தோணுது பழைய ஸ்கூல்னா கண்டிப்பா ஆல்ரெடி ஆளுங்க இர்பாங்க இல்ல ஆல்டர்னேட்டிவா அவுங்களுக்கு நறைய பேரு ரெசியுமு குடுத்துருப்பாங்க நியூ ஸ்கூல்னாலவே கொஞ்சோ புதுசா எடுத்துக்க வாய்ப்புங்களு இருக்கு பாக்லாங்க ட்ரை பண்ணி பாத்தாதாங்க தெரியு கண்டிப்பா நா ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்றேனா உங்ளுக்கு இன்ஃபார்ம் பண்றங்க
ஆ கண்டிப்பாங்க சேரி சேரிங்க நீங்கே எங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்ருந்தீங்க
நா வந்து பாத்தீங்னா எங்க ஊர்லே வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்ருந்தேங்க அங்க வந்து பாத்தீங்னா லைக்கு ம் ம் வந்து இதுக்குட்தாங்க பிரைமரி ஸ்டேஜ்ல தாங்க நா வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்த க ஃபஸ்ட் எனக்கு அ அந்த அளவுக்கு வந்து புடிக்கலங்க கொழந்தைங்க கிட்ட மேனேஜ் பண்ணது இதல்லா ட்டு போவ போவ எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்துச்சுங்க அப்போ ஆனா இப்போ எனக்கு எப்டி இருக்கு தெர்ல ஆஸ் அ மதரா வந்து நா போய் கொ ப்ப கொழந்தை ஆட் பண்ண என்னோட ஹேங்கலு டிஃப்ரெண்டாருக்கு ஓகே பட் வந்து அப்ப வந்து ஒரு ஜாலியாருப்போ அ ஒர்க் பண்ணும்போது இப்ப என்னன்னா கொஞ்சோ பயத்தோட ஏன்னா நம்ம கொழந்தைங்க ஒருவோரு விஷ்யோ நம்ம நோட் பண்றோ இந்த மாரி பண்ணக்க கூடாது விழுந்துருவ இப்டி இப்டி சொல்லிட்டு நறைய ஒரு பயத்தோட அந்த கொழந்தைங்கள வந்து சேஃபா பாத்துக்குணுன் சொல்ட்டு நறைய ரெஸ்பான்சிபிலிட்டிா அஸ் அ மதரா வந்து எனக் கு வந்து நறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வ வருங்க இப் இந்த வாட்டி ஒர்க் போகும்போது சொல்றங்க நானு
பரவால்லிங்க நல்லதுதா கரெக்ட்டு தானங்க செரிங்க நம்ம ரொம்ப நேரோ பேசிட்டோ நம்ம இன்னொரு கால்ல கண்டிப்
ஆமாங்க அடுத்த அலைப்புல சந்திப்போங்க நன்றி வணக்கம்
நன்றிங்க